அனைக்
ஆ சொல்லுங்க
என்ன பண்ணீட்ருக்கீங்க
நானா இப்பதா வீடெல்லா பெருக்கீட்டு கிளீன் பண்ணீட்டு ஒக்காந்துட்டு இருக்கனா
வீட்ல எல்லா ஒர்க்கு நீங்க தா செய்வீங்ளா
ஆமாங்க எல்லா நா தா செய்வேங்க
ம் நீங்க மட்டுதா வீட்ல இருக்கீங்ளா என்ன
எ ஆமாங்க நா நா ஒருத்ததா இருக்கேங்க
ஓகே ஓகே
ம் ஆ சாப்டேங்க நீங்க
ம் நா சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
நானா ஆல்ரெடி நா உங்க கூட பேசனேண்ணா
யா
இதுக்குமுன்ன பேசுனது உங்க கூட தானா
ஆமா
ஆங்க சொல்லுங்க
ஏ வாய்ஸ் டிஃப்ரெண்டா தெரியுதா
இல்லங்க கொஞ்சோ டிஃப்ரெண்டா ஆனா ஒண்ணுமே தெரில அப்ப டவுட் வந்திருக்கு எனக்கு அவ்ளோதா
ஓகே ஓகே
ஆ நெக்ஸ்ட் கூட எனக்கே பண்றீங்க காலு
யா
ஓகேங்க நெக்ஸ்ட் கால் கூட எனக்கே பண்ணுங்க நானு அப்டே இருக்றேங்க நெகான் லைன்ல
சேரி முடிஞ்சா பாக்கலா
ஆங்க நீங்க இப்ப ரீசன்ட் இப்ப பாத்த மூவி என்னன்னா சொல்லுவீங்களா
நா டுவெண்ட்டி நைன் பாத்தே அதுக்கப்பறோ வந்துட்டு வேற என்ன மூவி பாத்தே கருப்பு மூவி பாத்தே நா வேணா ட்வெண்டி நைன் ஸ்டோரி சொல்லவா
ட்வெண்ட்டி நைன் ஸ்டோரியா உங்களுக்கு தெலுங்கு கூட வருமாங்க
இல்லயே எனக்கு தமிழ் மட்டு தா தெரியு தெலுங்கு தெரியாதே
ஓகேங்க இது தமிழ் ஆப் தா தமிழ்ல தா பேசணு நா நார்மலா கேட்டேங்க தமிழ் சினிமா இது தெலுங்கு சினிமா ஒன்னு வந்து இருக்கு பாத்தீங்களான்னு கேட்டே பிளான் அவ்ளோதாங்க பெத்தி
தெரியலா தம்பி நா சும்மா ஆ எதாச்சோ பாப்பே எல்லாமூவியுமே ரிவியூஸ் பாப்பே
ஆங்க
ம் ட்வெண்டி நைன் ஸ்டோரி வேனா சொல்லட்டா
ஆ சொல்லுங்க டுவெண்டி நைன் ஸ்டோரி இதுல ரெண்டு பேரு சேந்து கரெக்டா பேசணுங்க நீங்க பிப்டி நா பிப்டி ரொம்ப ரொம்ப பேச கூடாது
அப்டியா எனக்கு தெரியுங்க
ஆ தெரியு அப்பன்னா நீங்களே சொல்லுங்க ஆ ஓகேங்க அப்டி அப்டி பண்ணா பரவாயில்லங்க ம் ஃபுல்லா நீங்க பேசனா இங்க ஒண்ணுமே வராதுங்க அதுக்கு
சேரிங்க சேரிங்க சார்
ஆ ஓகே சார் ஒன்னு இல்லங்க நா சின்ன பைய தாங்க
ம் நானு சின்ன பொண்ணுதாங்க
ஆ ஓகேங்க ம் சொல்லுங்க ட்வெண்ட்டி நைன் ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ
ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகு தெரியா
ஈளோ நேர பேசலயாங்க நீங்க ஹலோ
புரியல
பேச்லயா நீங்க கட் ஆயிடுச்சு அவங்க வாய்ஸு இளோ நேர வரல உங்க வாய்ஸு
அப்பிடியா ஓகே இப்ப கேக்குதா?
ஆ இப்ப கேக்குதுங்க. டொன் இருவத்தி ஒம்போது இருவத்தி ஒன்போதா இல்ல டுவெண்டி நைன் மூவி நேமா
நேமே டொண்டீ நைன் அவனோட ஏஜ்தா வந்துட்டு அவங்க மூவி நேமா வச்சிருக்காங்க.
ஆ ஓக்கேங்க இப்ப ரிலீஸ் ஆயிருக்கா இது
இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. என்னனா வந்துட்டு அந்த பைய்யா வந்துட்டு டுவெண்ட்டி நேயன் ஏஜ் ஆகியூம் மே ரேஜ் பண்ணிருக்க மாட்டா.
ஆங்க
அவ ஒரு கிராமத்துல இந்திருப்பா. அவுங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்திட்டு எப்டினா பஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவுங்க வந்துட்டு சொல்லுவா அவனோட ஸ்டோரி வந்து ஸ்டாட் பண்ணுவா.
ம்
அவுங்க அம்மாவு அப்பாவு வந்துட்டு ஒரு கிராமத்துல இருப்பாங்க. அவனும் இந்த கிராமத்துலதா இருந்திந்திருப்பா..
பாங்க
அவுங்க அம்மா வந்துட்டு இந்த குளத்த சுத்தம் பண்றது ஆத்த சுத்தம் பண்றது அந்த மாரி வந்துட்டு ஒர்க் அவுங்க வந்துடு பஞ்சாயத்துல இது பண்ணிட்டு எனக்கு இத சுத்த பண்ணுங்க அத சுத்த பண்ணுங்கனு சொல்ட்டு கேஸ் குடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணீட்டிருப்பாங்க. அது இவனுக்கு புடிக்காது. இவ வந்து ட்டு அவுங்க அம்மாட்ட கோச்சிட்டு சென்னைக்கு வந்து அங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணீட்டு இருப்பா.
ஆ
அப்பப்ப கேட்ரிங் ஒர்க் போய்ட்ருப்பா. அந்த கேட்ரிங் ஒர்க்ல வந்துட்டு அவனோட ப்ரெண்டு அதாவது அந்த ஊர் ல அவுங்க கிராமத்துல வந்து பஞ்சாயத்து தலைவரோட பையனுக்கு மேரேஜ் ஆகு
ஆங்க
அவ வந்து உக்காந்து சாப்ட்டுட்டிருப்பா. இவ வந்துட்டு போய் சாப்பாடு வப்பானா உடனே நீ வந்துட்டு இன்னு உனக்கு மேரேஜ் ஆகலல்ல அப்டின் சொல்லிட்டு ஒரு மாரி இன்சல் பண்ற மாதிரி பேசுவா. பேஸ்னது வந்துட்டு இவனுக்கு கோவோ வந்துரு. ஆனா இவ ஒண்ணுமே பேசாம போயிட்டு நின்னுக்குவா உம்
அடிச்சுட்டு வானிகறா இங்க இது எங்கயோ ரீல்ல பாத்த மாரி இருக்கு இன்ஸ்டால
ம் யா சொல்ற முழுசா கேளுங்க. உடனே அவ வந்துட்டு உனக்கு கல்யாணோ உனக்கு உனக்கு வந்துட்டு இன்னு கல்யாணோ ஆகல. டொன்டி இருவத்தொன்போது வயசு ஆகுது அப்டின் சொல்லி கலாய்ப்பா. அதுக்கப்புறோ வந்துட்டு இவ வந்துட்டு சொல்லுவா, இவனோட அப்பாவோட காசுல இருந்து சாப்டிட்டு இரு கே உங்க அப்பா வந்துட்டு உனக்கு கல்யாணோ பண்ணி வைக்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு இவ சொன்னது அவனுக்கு கோவோ வந்து அவனஇவ அடிச்சிருவா.
உம்
அடிச்சதும் அப்பறோ அப்டியே முடிஞ்சிரு. அந்த இடத்த விட்டு அப்டியே போயிருவாங்க. அப்பறோ இவ ஆபீஸ்கு போயிட்டிருப்பா. உ லைப் அப்டியே போய்ட்டிருக்கு. ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருப் ப்பா அங்க ஒரு த்ரீ மெம்பர்ஸ் இருப்பாங்க.
ஆ
அப்பறோ இவ வந்து ஆபீஸ் போயிட்டு ஒரு நாள் வந்துட்டு வர்றப்ப அவனோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ண இவ லவ் பண்ணுவா. அதாது அந்த பொண்ண பஸ்ட் பஸ்ட் மீட் பண்ணுவா மழ பெய்யு. அந்த பொண்ணு கொடைல வந்து நிப்பா. அப்டியே ரெண்டு வேரு ஒரு ப்ரெண்ட்ஷிப் அப்டி போய்ட்டீருக்கு அப்புறோ ஒரு நாள் பீச்சக்கு போவாங்க.
ம்
போயிட்டு ரெண்டு பேரு நின்ட்டு இருப்ப நம்ம அவ சொல்லுவா. அவ வந்துட்டு மல்லிப்பூ வாங்கி கேப்பா. நீ என் ப்ரெண்டு தான நீயே மல்லிப் பூ வாங்கி கேட்கற அப்டினு சொல்லிட்டு இவ எந்திரிச்சு போவா கோவமா ஏனா இவ மனசக்குள்ள அவ்ள லவ் பண்ணும்னு இருக்கும் என்ன ரிலேஷன் சிப்னு தெரியாம ரெண்டு பேரும் பழகிட்டு இருப்பாங்க
ஆ
கேக்குதா ஆ என்ன ரிலேஷன்ஷிப்புமே என்ன ரிலேஷன்ஷிப் தெரியாம பழகிட்டு இருக்கனால இவனுக்கு கோவ வந்துரு
ம்
அப்புறம் அவ வந்து பூ வாங்கி கேப்பா அது அப்புற அவன் வாங்கி குடுக்கட்ட மாட்டா அதுக்கப்பறம் ரெண்டு பேரும் திருப்பி வந்து பேசிட்டு இவ வந்துட்டு ஒரு பொண்ணு இப்டி உங்ககிட்ட பழகுனா இதுதா ரீசன் உனக்கு தெரியாதா நானு லவ் பண்றே இத சொல்றதுக்கு ஒனக் இவ்வளோ நாள் ஆகுதா அப்டின் சொல்லி கேப்பா
ஆ
கேட்டது இவனு போய்ட்டு சொல்லுவான் நா இங்க வந்து ஒனக்கு ப்ரோப்போஸ் பண்ணணுனு தா நெனைச்சே இன் பீச்சில இந்த எடத்துல நின்னா எந்த சவுண்டுமே கேக்காது அந்த பக்க போனா அல சவுண்டு கேட்கு இந்த பக்க வந்தா வண்டி சவுண்டு கேக்கு இங்க பாரு இங்க வெறு காத்து சவுண்டு மட்டு தா கேக்குது ரொம்ப சைலண்டா இருக்கு நா இங்க வ ச்சு உனக்கு ப்ரோப்போஸ் பண்ணணுனு நா ஆசப்பட்டே
ம்
அப்டின்னு சொல்லுவா ஒடனே அவ்ளு சேரி அப்டின்னு சொல்ட்டு ரெண்டு பேரு அவள லவ் பண்ணுவாங்க பூ வாங்கி வச்சிவிடுவா அப் டியே ஒரு சாங்க்கு போகு அப்றோ திடீர்னு இவனுக்கு ஒரு ஃபோன் வ ரு வந்துட்டு அவுங்க அம்மாக்கு ஒடம்பு சரியில்ல
ம்
அப்டின்னு சொன்னது இவ போயிட்டு இவ பஸ் ஏற கெளம்பிடுவா இவள விட்டு அப்டியே போய்ருவா இவ்ள பார்க்ல பாக்க வரேன்னு சொல்ட்டு இவ கெளம்பி போய்ருவா பஸ் ஏற்ரதுக்காக போனது இவ வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பாப்பா அப்றோ இவன்க்கு இவனுக்கு அவ ஃப்ரெண்ட கால் பண்ணி கேட்டுட்டு இவ போய்ட்டு அவனுக்கு வந்துட்டு தண்ணி பாட்டிலு அப்றோ ஃபுட் எல்லா வாங்கி தந்து பஸ் ஏத்தி விட்டு இவ ஃப்ரெண்டஸோட போய் பஸ் ஏத்தி விட்டுடு வந்துருவா
ம் ம்
ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பா அவன தொரத்தி தொரத்தி லவ் பண்ணுவா அதுக்கப்றோ ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல வந்துட்டு ஆ ஒரு நாள் இ அவன் வந்துட்டு அங்க இருந்து ரூமுக்கு வந்துருவா
ரூம்க்கு வந்துடுவா ம்
தங்கிருக்கற ரூமுக்கு வந்துருவா ஊர்ல இருந்து வந்தது அவ இன்னு வரல அதாவ்து இவள பாக்க அவ போகலனோன அவ இவனுக்காக வந்து அவ ரூம்ல வந்து இவன பாக்க வருவா
ம் என்ன ஜாப்ப என்ன ஜாப்படுறாங்க ஹீரோ நார்மலா கேட்ரிங் ஒண்ணுதானா
கேட்ரிங்ல ஆபிஸ் ஒர்க் ஒரு ஆபிஸ்ல ஒர்க் பண்றா
ஓகேங்க என்ன ஒர்க் நா ஐ டி யா ஐ டி யா நார்மலா கேட்டிருக்கன்னா ஜோக்கில்லா ஓகே ஓகே அதுலரு ஆ
ஐ திங்க் ஒரு ஆபிஸ் மாத்ரி ஒரு நா ஜ டி ன்னு வச்சுக்கிலாமே ஒரு பிரைவேட் கம்பெனி இந்த மாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு வந்துட் டு அவன பாக்கறதுக்காக வருண் சொன்னல்ல ரூம்க்கு வந்துரு வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்றோ இவ்னுக்கு அவ சமச்சு குடுப்பா இவ இவன்க் அவ போகச்சுல அவனோட ஃப்ரெண்டு கூட இருப்பா அவ வந்துட்டு குடிக்கிறதுக்காக சரக்கு வாங்கி வச்சுட்டு அ ஊத்ததுக்கு போவா இவ வந்திருக்கதவ தட்டுவா ஒடனே அவ வந்துட்டு ம் சேரி சேரி நடக்குட்டு நடக்குட்டு அப்டி இவ கெளம்பி வெள்ல போய்ருவா
ம்
தண்ணிய எடுத்துட்டு ம வெள்ல நல்லா மழ பெஞ்சுட்ருக்கு தண்ணி எடுத்துட்டு அப்டி போயிருவா போனது அதுக் அக்கப்றோ இவுங்க ரெண்டு பேரு பேசி இருந்துட்டு அப்றோ சாமி ரூம்லா கிளீன் பண்ணிட்டு அவ வேலைக்கெல்லா போட்டு அவனுக்கு சமச்சு தந்துட்டு உக்கார்ந்து இருப்பா ஒடனே அவ ஃப்ரெண்ட் அங்க இருந்து குடிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு வருவா நீ இன்னு கெளம்புளியான்னு சொல்லி கேடப்பா
ம்
கேட்டது அந்த பொண்ணு வந்து சமச்சு வச்சிருக்குமா நீங்க சாப்டுங்க அப்டின்னு சொல்லி சோறுல்லா போட்டு குடுத்து சாப்ட சொல்லு இவனு சாப்டுவா சாப்டு சாப்ட்ருக்கப்பவே அவோட லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருப் ப இப்டி நா வந்து மூவி டெரக்டர் அவுனுன்னு ஆசப்பட்டே அவ வந்துட்டு என்ன வி ட்டுட்டு போய்ட்டா எனக்காண்டி செலவு பண்ணி செலவு பண்ணி தோதாவி விட்டு போய்ட்டா
ஆ
அப்றம் நா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஆயிட்டேன் அவல தேடுன தேடி என்னால அவ கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாட்டு க்க வழி இல்லன்னாலு தேட்ர த நிப்பாட்டிட்டு என்னோட கரியரை பாக்க ஆரம்பிச்சுட்டே நான் இன்னு இப்படியதான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் நீ மட்டும் என் ஃப்ரெண்டை விட்டு போனும்னா உனை கொண்ட்ருவ
ம்
ம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவா இப்பல்லா காசுதான் ரொம்ப முக்கியல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி
ஹீரோயின்னாங்க ரெண்டு ஹீரோயினா
இல்ல ஒரே ஹீரோயின் தான் அவன் ஃப்ரெண்ட் சொல்லுவா இதை புரியுதா ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல
ஒரே பொண்ணுவியா
அதாவது எப்படி சொல்றது அந்த பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க நடுசுல அவன் ப்ஃரெண்டு வந்து லவ்ஃபெய்லியர் ஆயீ இருப் ப்பான் அவன் இந்த டைலாக் பேசுறான் புரியுதா அப்புறம் அவன் சொல்றான் என் என் ஃப்ரெண்ட மட்டும் விட்டுட்டு போயிட் நான் கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்றான் அப்புறம் கரியர் தான் முக் முக்கியம் அப்படி இப்பின்னு இவ்ட ஏதோது இல்லாம சொல்லிிருவான் சொன்னது ப்ப வீட்டுக்கு போயிட்டு நல்ல யோசிச்சுட்டு இவளோட ஏம் என்னா கலக்டர் ஆகும் அதுான் அவளோட ஏம் அப்புறம் போயிட்டு அவ படிக்க ஆரம்பிச்சிருவா
ம்
போய் படிக்க ஆரம்பிச்சு படி சி படிக்கிறதுல பிிசியா இருந்த உடே இவன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக் க ஆரமிப்பா ஆனா அவ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம இவ்ள தேடி தேடி அலைவா இவன் பின்னாடியே அலைஞ்சிட்டே இருப்பான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவரோட அப்பா அம்மா வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இவலுக்காக வெயிட் பண்ணுவாங்க
ம்
இவல மீட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க இவனையும் கூிட்டு வந்துட்டு அவங்க அங்க வந்துட்டு ஒரு குளத்தை சுத்த பண்ற விஷயமா வந்துட்டு சென்னைக்கு வந்து கேட்க வருவாங்க அப்ப வந்துட்டு இவன் வந்துட் போயிட்டு அவளை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அவங்க அப்பா அம்மா ஒரு ச சாரீ வாங்கிட்டு வந்துருப்பாங்க அவங்க அம்மா அவளுக்கு தரணும்னு சொல்ட்டு அவ படிக்கிறதுல பிஸியா இருந்துட்டு இவன் கூப்ட்டதே மறந்திருப்பா
ம்
மறந்ததுனால அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க இனிமே நான் பின்னாடி அலைய மாட்ட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு
ஓகே லாஸ்ட்க என்ன ஆ உங்க சினிமா இருந்த அந்த தட்டி செகண்ட்ஸ் இக்குது லாஸ்ட் என்ன ஆவூ
அ லாஸ்ட்ல வந்துட்டு இருங்க முழுசா கேளுங்க உடனே வந்துட்டு இவ வந்துட்டு கூப்பிடுவா வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி வந்து நம்ம பிரேக் அப் பண்ணிக்கலா சத்யா அப்படின்னு சொல்லிடுவா
ஆ
அ அப்படி சொன்னதும் அவன் வந்துட்டு அழுதுகட்டே அப்படியே வீட்டுக்கு ரூமுக்கு வந்துருவா ரூம் ரூம்க்கு வந்துட்டு வேலையை விட்டுட்டு ரொம்ப குடிச்சிட்டு தாடிய எல்லா வளத்துட்டு இருப்பா அப்புறம் ஒரு குளத்த சுத்தம் பண்றதுக்காக போயிட்டு குளத்த சுத்தம் பண்ணுவா
குழந்த குழந்த சுத்த பண்றானா
குளம் ஐ மீன்ஸ் ஆறு குளம் குட்டை
ஓகே ஓகே ஆ
பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு அந்த அந்த குளத்துல குப்பையை கொட்னதுனால தண்ணி வராம அந்த கா காலேஜ் வந்துட்டு கெட்டிருப்பாங்க அந்த குளத்த சுத்தம் பண்ண உடனே அந்த அவன் போயிட்டு கலெக்டர் எல்லாம் கேட்டு அந்த குளத்த எல்லா சுத்தம் பண்ணி வைப்பான் அதுக்கப்புறம் வந்துட்டு குளம் சுத்தமாகு போவோ அதுக்கப்புற அடுத்த லெவலுக்கு போவோ அப்புற ஹீரோயனோட அம்மா வந்துட்டு ஏ பொண்ணு படிப்பு படிப்பு சொல்லி இப்படி பைத்தியம் அவ அவ ரொம்ப மிஸ் பண்றேன்ன சொல்லி அவங்க அம்மா கிட்ட அழுவா ஒடனே போய்ட்டா அவ வந்துட்டு அவ் அவ அ போலீஸ் புடிச்சட்டு போய் அடிச்சு அவ ஹாஸ்பிட்டல்ல இருப்பா அவங்க அம்மா வந்துட்டு அனுக்கு திருநீர் வச்சு விட்டு ஏ பொண்ணு ஒரு டைம் வந்து மீட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லுவா
லாஸ்ட்டு கீரன் மேரேஜ் ஆகுமா ஆவாதா
ஆ இரு அதுக்கப்பற வந்துட்டு ரெண்டு பேர்
அங்க டென் செகண்ட்ஸ் தா இருக்குங்க டென் செகண்ட்ஸ் தா கால் முடிஞ்சு விடுது அதுக்குதா அதுவே கட்டாயிடு
சரி ரெண்டு பேரு மேரேஜ் பண்ண மாட்டாங்க ஆனா சேந்துருவாங்க
அ கட்டாயிடுங்க கட்டாயிடும் கட்டாயிடுச்சு அ கட்டாவல ஒன்னு